எப்டியிருக்கீங்கோ.
நல்லா இருக்க ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க.
ஆஹ் நல்லா இருக்க ப்ரோ என்ன டாபிக் ப்ரோ பேசலாம்
அதான் ப்ரோ நம்ம கொஞ்சம் பிஸ்னஸ் இதாவே போலாம் ப்ரோ.
ப்ரோ இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த கோயில் பத்தி பேசுவமா ப்ரோ
ஆமா ப்ரோ
இப்ப அதன ப்ரோ கோயில பாத் இந்த வான்கோழில்லாம் இருக்கு ப்ரோ வான்கோழி பாத்திங்கன்னா இப்போ ஒரு வான் கோழி நம்ம வளர்க்கறனாலே கொஞ்சம் ஒன்னே காஸ்ட் ஆகாது ப்ரோ ஃபர்ஸ்ட் ஒன் டைம் வந்து இன்வெஸ்ட் பண்ட்டாலே போதும் ப்ரோ.
வான் கோழியா ப்ரோ இவ பர்ஸ்ட் எவ்ளோ வாங்கிவுட்டு நம்ம அதுல அதா வச் சர் நம்ம
ப்ரோ ஒன் டைம் ஃபுரோ பன்ன நம்ம இன்வெஸ்ட் நிறய பண்ண போறோம்னா ஒரு கோழி இப்ப வான் கோழி இருக்குதுனால அது கூட நார்மல் கோழி வளர்க்கணும் ப்ரோ நம்ம ஏன்னுகேளேன் இப்போ அந் அந்த முட்டைய நம்ம வந்து அதான் அதான் அந்த இனப்பெருக்க பண்றதுக்கு வான்கோழி முட்டை எடுத்தன்னா
சொல்லுங் ப்ரோ
அதந்த இது பண்ணும் ப்ரோ அதை ஈட்டு அந்த அந்த நாட்டு போயிதான் ப்ரோ வரனு
செரி சேரிங்க ஃப்ரோ அந்த வான்கோழியோட முட்டைக்கு ஹீட் வரணமே நம்ம நாட்டு கோழி தான்
ஆமா ஆமா ப்ரோ
எப்படி ஃப்ரோ நம்ம அந்த வான்கோழி முட்டையை எடுத்து நம்ம இது வச்சுட்டு அதுவே அடகாத்து
ஆமா ஆமா ஆமா ஆமாம் ப்ரோ அந்த நம்மளை கோழி கூட வக்கும் போது வசுன்னா அது அடகாகும் ப்ரோ
ஓகே இப்ப வான்கோழி முட்டை எல்லாம் சேல்லாகுதா ஃப்ரோ இல்ல
ஆஹ் வாங்க அது அதான் இதுக்கு வளர்க்கறதுக்கசம் வாங்க ரொம்ப இது பண்ணுவாங்க கும் அது என
சேரி சேரிங்கம்மா இப்ப ஒரு கிலோ கணக்குல தான் கொடுக்குறாங்களா
ஆமா இப்ப ப்ரோ ஆமா ப்ரோ கோழி உயிரோடஎடுக்கும் போதே கிலோ கணக்கல எடுப்பாங்க ப்ரோ இப்ப ஒரு கோழி பாத்தனா அஞ்சு கிலோ ஆறு கிலோ வரும் ப்ரோ
செரிங்க ப்ரோ
லாஸ் லாஸ்ட்டா பாத்தனா எனக்கு அத பத்தி தெரியாது ப்ரோ ஆனா வான்கோழி ஃப்ரிட்ஜ்ல மூணு ப்ளேயர் ருக்னே சுப்ரனோட அப்ரோ பாத்தா ஃப்ரெண்டு் ஒருத்தர் பாத்தன்னா தெரிஞ்சிவ்ரு இது மேரி இங்க என்னா கெடைக்குமா இத் மேரி கம்பன்லா நாப் பார்ட்டி இருக்ணோ அப்டின்னாரு ப்ரோ அப்ப பாத்தன்னா என்க் கேட்டு இருந்தாரு அப்ப நா வந்து ஒரு தோட்டக் ஒரு தோட்த்ல வந்து ஒருத்தர் தோட்டத்த பாத்துக்றாரு அவர் வந்து இப்போ உங்க ஏரியா லாம் பாத் த்தீங்ளா ப்ரோ தோட்டத்த யார்னா பாத்துப்பாங்ளா ப்ரோ
இப்போ பாத்ரிக்க ஆளு இல்ல ஆ இருக்கு ப்ரோ இங்க ஆளுகள்ல இருக்காங்க ப்ரோ இப்ப மாஸம் பதிதினஞ்சு ரூபா வரைக்கும் குடுத்துட்ருக்காங்க ப்ரோ
அது ஃபேம்லியா இருப்பாங்ளா ப்ரோ
ஆ ஃபேம்லி தான் ப்ரோ
இங்க பாத்தன்னா இங்கியும் அதுதான் ப்ரோ ஃபேம்லியா இருந்தாங்க அவ்ங்க அப்பா எறந்துட்டாரா அக்காக்கு மேரேஜ் பண்ணி குட்த்ருவோ அந்த பையன் ப்ரோ ஒரு வய்ஸ் பாத்தன்னா ஒரு தோட்டத்த பாத்துக்கும் போது வய்ஸ் பதனெட்டு வய்ஸ் ப்ரோ இப்ப பாத்தனா வய்ஸ் வய்ஸ் பாத்னா இருவத்தி ஏழு வெய்ஸ் ப்ரோ அவ்ருக்கு இப்போ ஒரு ஏதாவ்து இவரு சும்மாவ தோட்த்த பாத்துக்றாரு ஒரு தோட்டத பாத்தல அஞ் அஞ்சு தோட்டத்த பாத்ரு ஒரு ஒரு தோட்டமா பாத்தனா பத்து ஏக்கர் பதினஞ்சி ஏக்கர் போவு தென்ன ஆமா ப்ரோ இல்லல்ல தனியாருக்கார் ப்ரோ இப்போ பா தென்னெ அப்ப அதனா தென்ன மரம் ஃபுல்லா மா மரோ கொய்யா
செரிங் ப்ரோ
ஃபுல்லா இதேதா இதுலாம் பாத்தனா ஒரு சென்ட்ர்ல என்ன பண்ணாரு செட்ருலா அடிச்சி கோழி வளக்றது உள்ளியே இவ்ரு தனியா அப்டி உட்டுட்டு பிசினஸ் பண்றாரு ப்ரோ இது ஓனருக்லா தெரியாது ஆமா தெரியாது ப்ரோ ஆனா ஓனர்க்கு தெரிஞ்சிச்சி அப்றோ பண்ணுன் சொல்ட்டாரு ப்ரோ ஆனா இப்ப பாத்தன்னா கோழிதா ஃபுல்லா ப்ரோ உள்ள கோழி பண்ண மேரி வெச்டார் ப்ரோ ஃபுல்லா நாட்டு கோழி ப்ரோ
நாட்டுக்கோழி ஓ சேரி சேரிம்போ
ங்கங்க வச்சி பக்கா செட்டப் பண்ணி பயமா பண்டார் ப்ரோ ஃபுல்லா இதுல வர இந்த வான்கோழி வாங்கி உட்டாரு ப்ரோ வான் கோழி சேலு ஆமா வான் கோழி சேல்ல ஆ ச்சி ஓ தாக்கி உட்டுச்சி ப்ரோ நல்லா ஒரு ஒரு கிலோ ஒவ்வொரு வான்கோழி ஒன் கே ஜி வந்து பாத்தொனா ஆ நா நா முன்னூறுவா நானூச்சி எம்பருவா ஐநூறுவா ஒவ்வொர் கிலோ
ஒரு கிலோ ஐநூறுவா ஆ சேர் சேரிங்க ப்ரோ
நூறுவா அப் அ அ மட்டனுக்கே வந்துச்சி ப்ரோ மட்டன் வந்து ஆய்ருபா இருக்கு தீவனொ ஃபுல்லா அரிசி நெல்லு
சேரிவ் ப்ரோ இதுக்கு தீவனொ இதுக்
ப்ரோ ஃபுல்லாவே தோட்டொ இல்ல ப்ரோ இப்ப தோட்டொ இருக்கும் போதுலா என்ன ல்லா பூச்சி கீச்சி எல்லாத்தியு சாப்டும் ப்ரோ அது
ஆ புரியிது ப்ரோ
தொறந்து உட்ருவாங்க ஃபுல்லா தோட்டத்துல ரவுண்ட்ஸ் அட்ச்சிட்டு வரு
பாதுகாப் பா வெச்சுக்கணு வளந்துருச்சுன்னா கூட ப்ரச்சன இருக்காது
இப்ப பாதினா வான் கோழி மட்டு பாத்தன்னா ஒன் கேஜி நூறு அ ஆனா ஒன் கேச்சுனா நம்ப கோழிய வந்து பாதி வெட்டி நம்ளுக்காண்ட குடுக்க மாட்டாரு அப்டே பல்க்கா வாங்குறவ் கிட்ட வந்து பேசிப்பாரு ஐநூறுவா அப்பின்னா அஞ்சு அஞ்சு கோழினா எர்னுத் ரெண்டாயித்தி ஐநூறுவா குடு அப்டின்னுவாரு ப்ரோ ஆஹ் அஞ்சு கிலோ அஞ்சு கிலோக்கு ஒரு கோழி ஒரு கோழி ரெண்டாயிரத்தி ஐநறு ரூபா ப்ரோ அப்படியே பாத்துங்க ப்ரோ ஒரு வான் கோழி ரெண்டாயிரத்
ஆமாம் ப்ரோ இப்ப என்ன ப்ரோ பண்ண மாரி விச்சுட்டாரா இல்ல
பண்ண மாரிதா வச்சுக்கிறரு ப்ரோ
சேரி சேரிங் ப்ரோ பரவாயில்ல இதே பிசினஸ் ஆயிருச்சுல்ல அவருக்கு பாத்துக்கற அது தோப்ப பாத்துக்கறக்கும்
வான் கோழி கரியும் பயங்கரமா இருக்கும் ப்ரோ நா வீட்டுக்கு எல்லாம் பாத்துக்கற யூடுயூப் இல்ல இந்த பேஸ்புக்ல நல்லா பயங்கரமா சமைப்பாங்க ப்ரோ அத நல்லா பாக்கறதுக்கு டேஸ்ட் ஆஹ் இருக்கறமாரி இருக்கும் ஆனா நா சாப்பிடுதுல்ல ப்ரோ ஒன்னோ ட்ரை பண்ணணுன்னு ஆசை
சரி நானு சாப்பிட்டதுல்ல ஆனா ஃரெண்டெல்லா சாப் சொல்லிருக்கங் நல்லா இருக்கும்ண்டா சேரி சேரிங் ப்ரோ இப்ப உங்க ஊர் சைடுலல்ல அந்த இது சண்டை சேவல் அந்த மாரி எல்லாம் விடுறாங்களா ப்ரோ இல்ல
சண்டை சேலஅ ப்ரோ ஆஹ் இருக்கு இருக்கு ப்ரோ
ஆஹ் சேரி சேரிங் ப்ரோ அதா கட்டத்தறையில விட்டு அதை
ஆமா புரோ ஏன் நம்மளுக்கு அதை பத்தி ஆமா அந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியாது புரோ ஆனா பசங்க உடுவாங் ப்ரோ நம்மளுக்கு அத பதி தெரியாது ஆமாப்போ இப்ப பாத்தீங்கன்னா இந்த ப பண் இருக்கல ப்ரோ அது அது வளர்க்கறதுந்தாலு வெள்ள பண்ணி வளர்க்க த இருந்தாலும் அது ஒரு ஐடியா இருக்கும் ப்ரோ ஏதாவது இத உள்ள ஒரு சற்று போட்டு அதுக்கு பண்ணி வாங்கி நம்ம சேல்ஸ் பண்றம்னா நல்ல ஒரு ஒரு ஒரு பண்ணிய பாத்தனா பத்து குட்டி போடும் ப்ரோ இப்ப பாத்தன்னா பத்து குட்டி வாங்கி பத் பத்து ப பண்ணி வாங்கி விடுறேன்னா அது நூறுா ஆயிடும் ப்ரோ அப்படியே ஒன் இயர்ல நூறா மாறிரும் ப்ரோ அப்படியா அப்ப அப்படியே ரெண்டு வருஷத்துல அப்டியே எரநூறா மாறும் ப்ரோ அதிகமாதா ஆவும் நூறு இன்ட்டு பத்துன்னு போ னா ஆயரமா மாறும் ப்ரோ பண்ணி மட்டு இப்ப அது பாத்தன்னா இப்போ அதுக்கப்புற நம்ம பெரிய பன்னி கூட ஒடனே சேல் பண்ணிக்கலாம் ப்ரோ ஏன்னா பெரிய பன்னி ஒன்னே குட்டி போடும் இருந்தாலு அந்த
ஓகே ஓகே ப்ரோ ப்ரோ
அத இப்ப பாத்தீன்னா கடா பன்னி இருக்குல்ல ப்ரோ அத நம்ம சேல் பண்ணிடலாம் ப்ரோ ஆம்பள பன்னிய அது கம்மியா இருந்தா கூட போதும் ப்ரோ ஏன்னா அது கொஞ்சம் இதுவா தா இருக்கும் ப்ரோ ஏன்னா அது நறைய தேவப்படாது
கரெக்ட்தா ப்ரோ இப்ப கண்ணு குட்டி நம்ம வாங்குறம் ப்ரோ இப்ப கண்ணுக்குட்டி வாங்கி நம்ம ஒரு மாட சேல் பண்றதுக்கிப்போ ஒன்ற வருஷ ரெண்டு மாசொ ரெண்டு வருஷொ ஆகுது ப்ரோ இப்ப இதுக்கு இப்ப பன்னிக்கு எவ்ளவு நாளாகுதுங்கிறீங்க
என்னது ப்ரோ
இப்ப பன்னி வந்து குட்டியா வாங்கற ப்ரோ இப்ப குட்டியே போடுதுன்னு வைங்களே அது ஒரு விக்கற ஸ்டேஜுக்கு எத்தன் நாள் ஆகுன் கேக்குறம் ப்ரோ
விக்கற ஸ்டேஜிகா ப்ரோ ப்ரோ ரெண்டு ரெண்டு டைம் குட்டி போட்டாலே வித்தர்லா ப்ரோ அது ஆம்பள லேடிஸ் பண்ணியாருந்தா ஜென்ஸு பண்ணீங்களா நம்ம கிலோ கிலோ கணக்குல எடு வித்துருவாங்க ப்ரோ கிலோ கணக்குல எடுத்துட்டாலே போதும் ப்ரோ
ஓ சேரி சேரிம்பா இப்போ ஒரு கிலோலா எவ்வளவு போகும் ப்ரோ அந்சைடு ப்போ அங்கேதோ இல்லேங்கிறீங்க
இல்ல ப்ரோ நான் கேள்விப்பட்டுக்கறே ப்ரோ அதுவு ஒரு முன்னூத்திச் சில்ற அதேதா ப்ரோ சம்திங்தா நானூறுவாக்குள்ளதா ப்ரோ
ஓ இப்ப பிராய்லர் மாரிதா போய்டுருக்கா ப்ரோ பிலாய்லர் பிராய்லர் ரேட்டு தா போயிட்டுருக்கு இதுவு ஓ சேரி சேரி மானா இது நல்ல பிஸ் இந்த சைடுதா ப்ரோ ஆனாய் யாராவது தெரிஞ்சவங்க யாராது இருந்தானா நம்மளும் போய் கேட்டு அவங்க கிட் ட்ட இருந்து ஒரு ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் கெடைக்கு ப்ரோ ஏனா நம்மளா இந்த இன்ஸ்டா இ இதே பத் தி கேட்ருந்தாலு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சா மட் ட்டுந்தா ப்ரோ என்ன ந லாபம் எவ் அ எவ்ளவு வருது நட்டோ எவ்ளவு வருதுன்னு தெரிஞ்சுக்கணு ப்ரோ தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அத
நீங்க இது இதுல வந்து நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பலா ப்ரோ நா சொன்னதுல இதுல
ஆ புரியுது ப்ரோ நீங்க சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்பலா ஏனா இதுல லா போ இருக்கு ஆனா இருந்தாலு தெரிஞ்சவங்க ஒருத்தரு பண்றாங்க அவங்ககிட்ட நம்ம போய் கேட்டனா நமக்கு ஒரு
ஆமாம் ப்ரோ
அ தா ப்ரோ ஏனா
ஆமா கரெக்ட் ப்ரோ
இப்ப நீங்க சொல்ற வரைக்குமே பாத்தீங்கன்னா நா கவுப்பாமதா வந்து அ அப்புறோ கண்ணுக்கு இவுளோ குத்து அது சேல் பண்லா பேஜ் பேஜா இந்த மாரிதா ஐடியால இருந்தே இப்ப நீங்க சொன்ன அப்புறோ சரி இதுவு யோச்சு பாக்கலாங்கற மாரிதா இருக்கு ஏன்னா இதுக்கு வந்து காஸ்டு இந்த வீடுக்கு வந்து அதிகமா சேலு ச்சீ செலவு தே தேவையில்ல நம்ம இருக்கிறத வச்சு கொடுத்தாலே அது என்ன வேணாலும் சாப்ட்டுக்கும்
ஆமா ப்ரோ நம்ம வேஸ்டேஜ் எல்லாம் சாப்பிடுற வேஸ்டேஜ் நம்ம சாப்ட்டு போடுற வேஸ்டேஜ்ங்கல
அதா இது போக வந்து வெஜிடபிள் எல்லாம் போட்டா சாப்புடனும்
ஆஹ் சாப்பிடும் புரோ வெஜிடபிள் எல்லாம் சாப்பிடும் புரோ வெஜிடபிள்ஸ்ல எல்லா ஐட்டமும் சாப்டும் புரோ அதுக்கு தேவ எதுனா சாப்பிடுற இந்த சாப்பற பொருள் நம்ம சாப்டுற பொருள் எல்லாத்தையும் சாப்டும் புரோ அது சாப்டா சாப்புட்டு நான் நல்ல ஆளு நல்லா வெயிட்டு போடுவம்புரோ ஆளு
ஆஹ் செரி செரி புரோ அதான் ஏன்னா அது வேணா ட்ரை பண்ணி பாக்கறோம் புரோ நான் விசாரிச்சு பாக்கணும் ஏதாவது தெரிஞ்சவயிருக்காங்களா ஏதாவது விசரிச்சு பண்ணி பார்த்துட்டு இதை பத்தி ஏதாவது கேக்கணும் புரோ கேட்டுதான் ஏ நானும் தம்பி தான் பண்ணலாண்டுருக் ஆம் ப்ரோ பிஸ்னஸ்ஸு ஸ்ட் பண்லானு இரு ஒ ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே பக்கம் தான் வேலைக்கு போயிட்டு டிருக்கோம் ஏன்னா வேலைன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஷிஃப்ட்டு போயிட்டுவன்ட்டு டெய்லியும் இந்த நைட்டும் பகலும் மாத்தி மாத்தி போறதுக்கு இந்த தூக்கம் இல்லாமல் இருந்தாலே ஒரு மாறி ஆயிருது ப்ரோ
ஆமா ப்ரோ
இப்ப நைட் ஷிப்ட் பாத்தீங்கன்னா நால்ரைய்க்கு போயிட்டு ரென்ற வரைக்கும் அங்க உள்ள இருக்கணும் ப்ரோ கரெக்டா பன்னெண்டு மணி ஆச்சுன்னா தூக்க தள்ளும் ப்ரோ பாத்த ரென்ற மணிக்கெல்லா சொல்லவே முடியாது வீட் வீட்டுக்கு வரக்கு மூன்ற நாலுமணி ஆயிருது மறுவுடி தூங்கி எந்திருச் ச்சு மறுபடி பன்னெண்டு மணிக்கு கிளம்பி ஏதா கொஞ்சோ ரெஸ்ட் ப்ரோ உ ஏன்டா இந்த இன்ஜீனியரிங் எடுத்தன்ட்டு இருக்குது ப்ரோ
ஆமா ப்ரோ விவசாய தான் ப்ரோ பண்ணும் அதுதான் ப்ரோ நல்லது
ஆமாம் ப்ரோ உண்மையா தா ப்ரோ அதனாலதான் நான் ஏதோ பிசினஸ் ஐடியா யோச்சிட்டு இருக்கே ப்ரோ ஏதாவது டக்குனு இந்த இயர்குள்ள எதாவது ஸ்டார்ட் பண்ணும்னுன்டு இருக்கே ப்ரோ நானு ஆ சீக்கிரமா எவ்ளோக்கு எவ்ளோ சீக்கிரமா ஸ்டார்ட் பண்றோமோ அவ்ளோக்கு அவ்ளோ நமக்குதா ப்ரோ நல்லது ஆமா ப்ரோ நீங்க சொன்ன மாறி ஏதா கேட்டு பாக்கறோம் ப்ரோ ம் சேரி சேரி ப்ரோ ஆ ரொம்ப ரொம்போ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ ஆ ஆ ஓகே ஆ ஓகே ப்ரோ
என்ன பண்டிறிங்க துணி எடுத்